ஹலோ
ஆஹ் கேக்குதா
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
ஆ நல்லா இருக்கே சும்மாதா இ இருக்கோ நீங்க என்னா பண்றீங்க நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கே ரொம்ப நாளாச்சு பேசி ரொம்ப பிஸியா
இல்ல இல்ல பிஸில்லா இல்ல நீங்க பிசியா இருப்பீங்கன்னா
ம் நா எங்க பிசி ஃபோன் பண்ணா எடுக்க போறே இல்ல நானா பண்ணாதா அதா உண்டு போல அப்போ
ஆ அதா எல்லாரு அவுங்கவுங்க பிஸியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டுதா பண்ணாம இருக்கு
உம் உம் சாப்ட்டிங்ளா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டிங்ளா
இல்ல இல்ல இதுக்அப்புறோ தா சாப்பிணு இப்பதா ஏதோ சமைக்கிறாங்க தோசை எதனா ஊத்தி சாப்பலான்ட்டு விட் டுட்ட நானு
சேரி சேரி ம்ப்பிடியா ம் நாங்க ரைஸ் தா சாப்புட்டோ
கொழம்பு
ஆ தயிர் சாதோ தா எல்லாருக்குமே கொழம்பு கார கொழம்பு வச்சதால
நைட்டல ரா தயிர் சாதம் சாப்ட்டா
அது ஃபிரிட்ஜ்ல இல்ல ஃபிரிட்ஜ்ல வைக்கல அதனால அது ஒண்ணு ஆகாது அது கூட லைட்டா பால் ஆமா ஆமா
ம் வீட்டு கிட்ட பால்லா எடுத்துட்டு வருவாங்களா பால் தயிரலா
க்கத்துலே மாடுல்லா இருக்கு குடுப்பாங்க இ இப்ப வாங்கல நாங்க ஃபஸ்ட் வாங்கனோ அவுங்க நிறுத்திட்டாங்க அவுங் மாடு சரியா
ஒரு லிட்டர் எவ்ளோன்னு குடுப்பாங்க
ஐம்பத்தி ஒம்போது
ஒரு லிட்டரா ம் ம் ஒரு லிட் லிட்டரு அரை லிட்டர் முப்பது ரூபானு குடுப்பாங்க ஒரு லிட்டர்பத்து ரூபா
ம் ம் எல்லாருக்கு அறுவது ரூவாதா நாங்க ரெகுலரா வாங்கறதால ம் ஐம்பத்தி ஒம்போது ரூபா
ஒருபா கம்மியா அதுவு எங்க நல்லா இருக்கு வெறு தண்ணிதா கலக்குறாங்க பால்லு பால் எப்பிடி சொல்றது ஃப்ரெஷ்ஷான பால் எடுத்துக்க காச்சின்னா அழகா ஏடு நிக்கு இதுல ஏடே வராது வெறு தண்ணிதா
அப்பிடியா நாங்க ஆனா இங்க வந்து அவங்களே சொல்லிடுவாங்க மிக்ஸ் பண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ண பால் வேற ரேட் டு அப்டியே குடுக்குற பால் வேற ரேட்டு
ம் ம் அப்டியே குடுக்கறதுதா இப்ப ஃபிஃப்டி நைன் வாங்குறீங்களா இல்ல தண்ணி கலந்ததா
தண்ணி கலந்தது கம்மிதா அதுவே அதிகொன்னா இங்க மத்த எடத்த விட இங்க வந்து பாண்டிச்சேரியில ஒரு கவர்மெண்ட்ல வந்து பான்லேனு இருக்கு அந்த பால் தா நல் லாருக்கு இங்க இருக்கது பான்லே
ம்
அது தனியா மாடுல்லா வளத்து அங்கருந்து தயாரிக்கிறாங்க ம் கொண்டு வராங்க பேக் பண்ணி
ம் ம்
இங்க கவர்மெண்ட் சார்புல
அப்றோ பசங்களுக்கு லீவ்லா எப்டி போ ச்சு
லீ வா லீவ்ல போச்சு ஃபுல்லா அடி க்ட் ஆயிட்டாங்க ஃபோனு டி வின்னு இப்பதா கொஞ்ச கொஞ்சமா கொண்டு வரொ திரும்ப
ம் ம்
ஸ்கூல் போறதுலந்து இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒழுங்கா படிக்கற்து எல்லா எங்க படிக்கிறாங்க உஹம் படிக்கிறாங்க தூங்கிட்றாங்க டக்குனு படிச்சுட்ருக்கும் போதே
ம் படிக்கும் போது மட்டு தா தூக்கம் வரு மத்த நேரத்துல்லா தூங்காம நம்ப உயிர தா எடுப்பாங்க
ஆமா ஆமா மத்தியானம் எப்படி படுத் ட்டேன் நானும் பாப்பாவும் அவுரு போன்ல கேம் விளையாடி
ஏன் இன்னைக்கு லீவா மதியம் படுத்துட்டான்றீங்க வண்டால
ஸ்கூல் விட்டு வந்ததும் நாலு ஃபோர் ஓ கிளாக்கா
ஓ நாலு மணிக்கு விட்டுருவாங்களா பையனுக்கு
பையனுக்கு நாலு மணிக்கு விட் டோனே ஆட்டோல வந்துருவாங்க நாலு இருபது அந்த டைம்க்கெல்லாம் வந்துருவாங்க
ம் பொண்ணு வேர ஸ்கூல் பையன் வேர ஸ்கூ லுங்களா
ஒரே ஸ்கூல் தான் இப்போ யு கே ஜி னால டைமிங் வந்து மாறி இருக்கு அடுத்த வருஷத்துல இருந்து நாலு மணி ஆயிடும் அவனுக்கு நாலு இருபது ஆயிடும் நாலு பத்தாயிடும் ஆ பத்து நிமிஷம் டிஃப்பரன்ஸ் வரும்
ம் ம்
ம் அப்ப இவுங்க எல்லாம் அனுப்பிட்டு அப்புறம் அவுங்கம அனுப்புறதுக்கு அவுங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் ஸ்கூல்ல
செரி செரி
ம் ஆ ம் வந்து ஒரே ஆட்டோவ வச் செரி ஓ இப்பதான் தனித்தனி
ம் ம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஃபீஸ் எவ்வளரவு வருது மா வருஷத்துக்கு
ஆ ஸ்கூல் ஃபீஸ் வந்து மன்த்திலி வந்து ஃபைவ் தௌசண்ட் வருது ரெண்டு பேருக்கும்
ம் சேர்த்து ஃபைவ் தௌசண்னா இல்ல
ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆ சேர்த்துதான் ஃபைவ் தௌசண்ட் வருது மந்த்லி பீஸ்ஸு அது இல்லாம ம் த்ரீ மன்த்ஸ் வன்ஸ் அது வரும் ஸ்டாடிங்ல புக் பீஸு யூனிஃபாமு எல்லாமே சேத்து வாங்கிடுவாங்க அது ஒரு வந்துருச்சு ரெண்டு பேருக்கு உம் அது இல்லாம பஸ் வெச்சா அது ஒரு ஒரு ஆளுக்கு த்ரீ தௌசண்ட் கேட்டாங்க த்ரீல இல்ல த்ரீ பாயிண்ட் ஃபைவு ஆ அதனால ஆட்டோ வந்து இங்க ஃபைவ் தௌசண்ட் ஆகுது மந்த்த்லி
மந்த்த்லி ஆட்டோக்கு ஃபைவ் தௌசணா ஒருத்தருக்கு ரெண்டாயிரத்த ஐநூறு ரூபாவா
ஒருத்தர் ஆ ஒருத்தவருக்கு த்ரீ தௌசணு அப் அன் டவுன் இன்னோருத்தவுங்களுக்கு ஒரு டைம் தா கூட்டிட்டு போவாங்க காலேல மட்டுந்தா அதுக்கு ஆமா அதுக்கு வந்து டூ தௌசண்ட் வாங்குறாங்க ஏன்னா இவுங்க ஸ்கூல்ல இருந்து யாரு இங்க வரல அப்டின்னு சொல்லிட்டு மூனு பேர் தா போறாங்கன்னு சொல்லிட்டு இவுங்களுக்காக போயிட்டு வரணு அப்டின்னு சொல்லி போறதுக்கு வர்துக்குமே ஏயிட்டீன் கிலோமீட்டர்ஸு
உம் பக்கத்ல எங்கனா லோக்கல்ல சேக்க வேண்டியதான
ஸ்டார்ட்டிங்லே பாத்தோ சரி அங்க நல்லா இருக்கு அத விட ஃபீஸும் கொஞ்ச இதுவா இருக்கு நல்ல எஜுகேஷனும் இருக்கு அப்டின் சொல்லிட்டு அங்க போட்டோ
அப்பனா ஸ்கூல் பக்கத்துல கொஞ்சோ வீடு எதனா பாத்து மாறிக்கோங்க
உம் அதுதா இங்க நல்லா செட் ஆயிடுச்சு பசங்களுக்கு கொஞ்சோ பெருசாகுற வரைக்கு இங்க வச்சுட்டா அடுத்தது அங்க போலா பாக்கலான்டு போறத சொந்த வீட தா போனோனு ஒரு எய்ம்ல இருக்கோ ஆ
ஹஸ்பண்டுக்கு எங்க வேல
ஹஸ்பெண்டு இங்க பக்கத்துலதா இங்க வீடு பக்கத்ல இருக்கு அவருக்கு எது வந்தாலு டக்குன்னு ருவாங்க
ம் ம்
ம் ஆ அதுவு ஒரு மெயின் ரீசன்தா இங்க இருக்கர்க்கு
ம் பிஸ்னஸா ஒர்க் பண்றாங்களா
இல்ல டிரான்ஸ்போர்ட் லைன்ல வந் து இது இருக்காங்க கமிஷன் ஏஜென்சி மாதிரி ம் ந்தாலு வீடு இங்க எங்களுக்கு பத்தல ஏன்னா பசங்க வளர வளர்து சின்ன தா நெரிய திங்ஸ் இருக்குதால ரொம்ப
சிங்கிள் பெட்ரூம்ல இருக்கீங்களா டபுள் பெட்ரூமா
சிங்கிள் பெட்ரூம்தா
ம்
பெட்ரூம் ரொம்ப குட்டியா இருக்கு அது நாங்க எப்பிடி ஸ்டோர் ரூம் மாரிதா யூஸ் பண்ணி இருக்கோ மத்தது எல்லா ஆமா ஆமா ஆமா ஹால்ல தா எல்லாமே புஃல்லா ம் அது ப் பெட்ரூம் ஆ பெட்டே அப்பிடி கிளீன் பண்றது கூட கொஞ்சே கஷ் கஷ்டமாதா இருக்கு ஃபுல்லா தள்ளிட்டு உள்ளலெல்லா பெருக்கறது அதெல்லா அது கொஞ்சோ நாளைக்கு ஆனா கொஞ்சோ ராசியா இருக்குது அப்பிடின்னு சொல்லிட்டு இங்க இருக்கோ எல்லா ம் நீங்க நீங்க எப் பிடியாங்க
நாங்க என்ன இப்பதா அம்மா வீட்டுல தான இருக்கோ அதுனா ல பழகுனதுதா சின்னதா தா இருக்கு பட் ஆனா எப்பிடி சொல்றது தனியா போனாதா வீடுதா கட்டிட்டு அப்புறோதா பத்துதா இல்லையான்னு தெரில போது நாலு பேருக்கு
சொந்த ஆமா சொந் சொந்த வீடா இருந்தா எப்பியா இருந்தாலும்
இருந்துதா ஆவுணு ஆமா
ஆமா மாச மாச அது
நாங்ளும் ரெண்ட்டுக்கு தா இருந்தோ கல்யாண ஆன புதுசுல அதுக்கப்புறோ ஒரு ஒன் இயர் இருந்தோ அதுக்கப்றோ சிட்டுவேஷன் ஃபேமிலி சிட்டுவேஷன்னால அம்மா வீட்டுக்கு வர மாரி ஆச் செரி
செர் செரி செரி செரி
இப்ப அதேதா போய்ட்டுருக்கு நானே இப்ப ஜாப் வேற போறணா
ஆமா ஆ
போற போக்குல எப்டின் தெரில ஒரு வீடக் கட்னா தா
ம் லோன்லா போட்டு கட்றாங் மரியா பண்ணுவீங்க ஹவுஸ் ஸிங் லோன்லா ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்றாங்க
ஹவுசிங் லோன்லா ஹெவி தா ஆனா எங்ளுக் வந்து நாங்க இருக் க்ற எடம் வந்து பட்டா கெடையாது அதனால அதெல்லா வாங்றதுக்கு முடியாது
ம்
அந்த அப்போத்துலருந்தே இருக் இப்ப ஒரு முப்பது நாப்பது வருஷமா எங்க அம்மா லா இருக்கும் போதுலருந்தே
ஆ இப்ப இருக்க வீடு சொல்றிங்ளா இப்ப இருக்க வீடு
க்க வீடு பக்கத்துலயே கொஞ்சோ எடோ குடுத்தாங்க அதுல வந்து எங்க அக்காக்கும் எனக்கும் ஷாரிங்கு அவுங்க கீழ நாங்க மேல இருக்கா மாரி அங்கதா கட்டிட்டு இருக்ணு இல்லனா நா எங் மாமியார் வீட்டோட போயி அங்க வீடிருக்கு பட் ஆனா அது கொஞ்சோ ரெனோவேட் பண்ணு சும்மா சிம்புளாருக்கு இப்பத் திக்கே நம்ம போனோன்னு போது இவ்ள நாள் வெயிட் பண்ணிட்டோ கொஞ்ச ஒரு நல்ல படியா கட் ட்டிட்டு
ம்
போனாங்க திரும்ப போயி ரெண்ட் கிடுக்குற அளவுக்கல்லா மைண்ட் இல்ல
ஆமா. ஆமா
கட்டிணு எவ்ளோ சீக்கிரொ முடியுதோ
ரெண்ட்டு குடுத்தே போயிடு ன்ன
ஆமா நாங்க அப்ப இருக்கு மோது த்ரீ தௌசண் ஃபைவ் ஹண்ட்ரடு கரண்ட் பில் லா சேத்து தண்ணி ல்லா சேத்து ஃபோர் தௌசண்ட் வரு இப்ப வந்து கொழந்தல ஆயிட்ச்சு
ஆமா
வாடகல்லா எல்லா இடத்துலயு ஏத்திட்டாங்க இப்ப எப்படியு செவன் தௌசண் வைக்கணு செரி அது இங்கருந்தா கொஞ்ச சேவாகு ன்ற காரணத்துக்காக தா கண்டினியூ பண்றோ பாப்போ என்ன நடக்குதுன்ட்டு
ம் ம் அப்புரொ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க தம் தம்பி இருக்காங்கல்ல என்ன பண்றாங்க
அவுங்க டிரைவிங் ஃபீல்டுலா தா இருக்காங்க
செரி செரி
செரி நாளைக்கு பேசலாங்களா
அப்டிங்களா செரிங்க செரிங்க செரி ஓகே ம் ஓகே